ஹலோ
ஆஹ் எப்டி ப்ரோ இருக்கீங்க
நல்லா இருக்கே ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்க ப்ரோ
உம் உம் மதியோ கேக்கறீங்ளா கால்ல கேக்கறீங்ளா
மதியோ சொல்லுங்க ப்ரோ
மதியோ உன்னு சாப்பிட்ல ப்ரோ இனிமேதா சாப்பட்ணு காலைல சாப்ட்டே
ஓகே ஓகே என்ன ப்ரோ நீங்க காலைலே சாப்ட்டே எங்க ப்ரோ வெளிய எங்கயு போற மாரி இருக்கா
ஆஹ் இல்ல ப்ரோ கடைசி போய்ட்டு வந்த ட்ரிப்பே இருக்கு கொஞ்சோ ஃப்ரெண்ட்ஸோட வெள்ல போயிட்டு வந்தே அதுவே ஒரு மாரி ம் ஐயோ எப்டி சொல்றது ஒரு மாரி ஆயிட்ச்சு இரிட்டேஷன் ஆயிட்ச்சு எதுவு போல உம் எங்க ப்ரோ ஃப்ரெண்டோட அ அக்கா இருந்தாங்க
ஆ ஆ ஆ
ல ஒர்க் பண்ட்ருந்தாங்க
ஓ பேங்ளூர்லயா
பேங்ளூர்ல இருந்தாங்க சோ சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணோ எனக்கு ஒர்க் அங்க மாறிச்சு அப்படின் சொல்லி சொன்னாங் க அதனால நீங்க வந்து ட்டு ஹெல்ப் பண்றீங்களாடா அப்டின் சொல்லி கேட்டாங்க
உம்
நானு சேரிக்கா வராங்க வந்து கூப்ட்டு எ எல்லாத்தையு பேக் பண்ணுமா அப்படின் சொல்லி கேட்டோ ஆமாடா பேக் பண்ணு எங்கிட் ட ஒரு நாலு நாய்க்குட்டி வேற இருக்கு அதெல்லா எடு த்துட்டு வரணு பஸ்ல எல்லா அலோடு
ஆமா ப்ரோ டாக்ஸ் எல்லா பஸ்ல நாட் அலவ்டு
அதனால சரி நீ ஏதது காரு கீரு ஏதாவது எடுத்துட்டு அப்படியே கூப்ட்டு வரலாமா அப்படின் கேட்டாங்க சரிக்கா ஒன்னு பிரச்சன இல்ல நாங்க அங்க வந்துட்றோ வந்ட்டு உனக்கு எல்லாது ஹெல்ப் பண்ட்டு வரோ அப்படினு கிளம்பனும் ப்ரோ கிளம்பி போயிட்டோ போம்போது பஸ் தா புக் பண்ணோ பஸ்ல போய்ட்லா அப்படின் சொல்ட்டு பஸ்ல போயிட்டு புக் பண்ணி கிளம்பிட்டோ போனா ப்ரோ என்ன ப்ரோ அவ்ளோ டிராஃபிக் இருக்கு அங்க பயங்கரமான டிராஃபிக்கு ஒண்ணுமே பண்ண முட்ஸ் உம் செம ட்ராஃபிக் உள்ள போயி உள்ள ட்ராஃபிக்ல மாட்டிக்கிட்டோ இன்ன பண்றது தெரியாம அதுக்கடுத்து செரின் சொல்ட்டு அக்கா அது எப்டி சொல்றது கொஞ்ச நேரோ அப்டியே பஸ்லயே இருந்தோ கெளம்பிட்டு அக்கா வந்தாங்க வண்டி எடுத்துட்டு வந்து கூப்ட்டு போனாங்க வீட்ல போயிட்டு கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புற பேக் பண்ண வரன்னு சொல்லி சொல்ட்டு ஹெல்ப் பண்றன் சொல்ட்டு படுத்து தூங்க ஆரபிச்டோ அக்காவு மாம் மாவு ஃபுல்லா பேக்கிங்ல இருந்தாங்க இதுக்காடா உங்ள அங்க இருந் வரசொன்னோ வந்து தூங்கினிகிரீங்கோ வாங்கடா வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா அப்டின்னாங்க ஆஹ் பண்றம் பண் ப்ரொ ஆர்ட்ர் போட் குடுங்க சாப்ட்டு பண்றோ அப்ன்னு சொல்ட்டு ஃபுட் எல்லா ஆர்ட்ர் போ நல்லா சாப்ட்டு திரும்பொ ஒக்காந்து கத பேச ஆரம்பிச்சு
ஆஹ்
ஹெல்பே பண்ல கடசி வரக்கு அப்றோம் அஹ்ம் அக்காவோட ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்துருந்தாங்க அவங் குட்லா அவ் அப்றோ அவ்ங்க எங்க ஏஜ் கேட்டகரி இல்லனாலு அவங் கூட ஒக்காந்து ஜாலியாக ஃபண்ணா பேசிட் ருந்தோ ப்பறம் கடசியா இவ்ங்ளே கூப்ட்டாங்க ஃப்ரெண்டோட அக்கா வோட தங்கச்சி வா வாங்க பாவோ அக்காங்கலா வேல செஞ்சிட்டு ருக்காங்க நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணுவோன் சொல்லி கூப் டாங்க அதுக்கப்ன்தா என்ச்சு போய்ட்டு எல்லாத்யு திங்ஸ் லா பேக் பண்ணிட்டு ப்புறோ அந்த நாலு நாய்க்குட்டி சொன்ன ப தீங்ளா அதுல வந்து ரொம்ப கை கொளந்த குட்டி ஒண்ணு இருன்ச்சு அது சென்னைக்கி வர முடியாதுன்னு சொல் சொல்லி செல் பண்ணிட்டோ அங்கயே
ஏ எத்துனு கார்ல அப்டியே எடுத்துனு வந்துரு
இல்ல ப்ரோ அது ரொம்பொ ஒரு மாரி இருன்ச்சு கார்ல ட்ராவல்லா செட் ஆவாதுன்னு கன்ஃபாம சொல்ட்டாங்க டாக்டர் சொல் டாங்க ட்ராவல் லா எத்துட்டு போனீங்கன்னா டெத் ஆயிரு நீங்க ஒண்ணு இங்கே இது பண்ணிட்னு எல்லா பேஷியல் பண்ட்டு போயிருங்க அப்டின்ட்டாங்க
ம்
அப்டின்னு சொல்லிட்டு வெளில வர ஒருத்தருக்கு சேல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நாங்க வா செரினு கார் ஒன்னு புக் பண்ணி நாலு நாய்குட்லா காரில் ஏத்திக்கிட்டு அப்டியனாங்க பொறுமையா வந்தோ எல்லார் கிட்டயு பேசிட்டு வந்தோ அக்கா அக்காவோட ஃப்ரெண்ட்ஸும் அக்காவோட ஆஹ் ஃப்ரெண்டும் அவங்க தங்கச்சியும் என் கூடயே கார்லயே வந்துட்டாங்க வந்து ஒரு டீ கடல நின்னோம் அதுக்கடுத்து அக்கா பயங்கரமா சண்டபோட ஆரம்பிச்சட்டாங்க என்கிட்ட சும்மாவே
உம் உம்
அவங்க்கிட்டே பேசிட்டு இருக் ய எங்கலாம் கண்டுகமாட்ட சும்மா நார்மலா ப்ரண்ட் ஜாலியா ஆரம்பிச்சது அது போக போக சீரியஸ் கான்வர்சேஷன் ஆயி ரொம்ப பெரிய சண்ட ஆயிச்சு அப்டியே சும்மா வாயிலேயே ரொம்ப சண்டே ஆயிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்கா இவ்ள சீரியஸா பேசுறனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் சீரியஸா பே நீங்க நான் தான் ஃபர்ஸ்ட் சீரியஸா பேசினே அது ஒரு மாரி ஆயிச்சு ஹும் ட்ரிப்பே ஒரு மாரி ஸ்பாயில் ஆயிச்சு அப்புறம் ஒரு மாரி அமைதியா ஓட்காண்ணு பொரு அம் எதுவுமே பேசல யாரும் யாருமே பேசிக்கல அமைதியா ஒக்காந்துக்னே கார்ல வந்துட்டு இருக்கோம் வந்து கடைசியில பேசாமலேயே வந்து ஹோட்டல்லல நீப்பட்டி சாப்பிட்டு திரும்ப சாப்பிடறத்துல நி சண்ட சண்ட நா பண்றேன் இல்ல ஒரு மாரி எங்களுக்கு வெக்ஸ்சாயிச்சு வெரும் பாட்ட மட்டும் போட்டு பேசாமலே உட்கானே வந்நோ
பாட்டு போட்டலயே கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ பாட்டு போட்டலே நல்லா நார்மலா வரலாம் பேசிட்டு
அதுகடுத்து டாக்ஸ் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சு டிராவல் செட்டாவாம கார் ல்லாம் ஒரு மாதிரி நாஸ்தி ஆயிடுச்சு அதுக்கடுத்து அதெல்லாம் கிளீன் பண்ட்டு அப்டி இப்டின்னு எல்லாம் வரறத்துக்குலயோ மிட் நைட் ஆயிடுச்சு வரவலில இங்க நான் யானய ஃப்ரெண்டு தான் ஓட்டு வரோம் பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு தூக்கம் இழுக்குது என்ன பண்றேனே தெரில வரவலில ஹோட்டல்ல ஓர்
ப்ரோ நாங்க ஒரு எடத்துக்கு போயிட்டு இருந்தோம் நானு எல்லாம் அண்ணன் ஆஹ் அஹ் அண்ணா வீட்டுலும் டாக் இருக்கு பண்ண சரி வீடு பூட்டிட்டு போ முடியாது து அப்படின்ட்டு தனியா விட்டு போனா அது எதனா இதாயிடும் குரைச்சிகுனே இருக்கும் நல்ல கூட கூட்டின்னு போனும்னா செரி இன்னா பண்றது கார்ல போயில்லாமா கார்ல ன்னா செட் ஆவது டாகுக்கு
ஹும் ஹும்
பண்றதுன்னு பார்த்தோம் அப்புறம் வந்து இங்க பட் தெரிஞ்ச மாதிரி வீடு இருக்கு அங்கே வீட்டுக்கு ட்டு கத்தி நேயிருன்சி அது ஃபுட் எல்லாம் குடுத்துட்டு ஒரு த்ரீ டேஸ் பாத்துக்குங்க அப்டின்னு சொல்லிட்டு ஆனா போனோம் போய் பஸ் ஏர்றோம் ஆஹ் கொஞ்ச தூரம் போய் நின்டுச்சு அதுவே பஸ்ஸு செம டிராஃபிக் ஜோர் போல நடந்துட்டு இருக்குறதுனால சரியான டிராஃபிக்கு அப்புறம் அதுக்கே ஒன்னவர் ஆயிடுச்சு காத்து வேற வர்ல பஸ்ல ஆ வெயில் வேற மதியான டைம்ல காத்து வரல சுத்தமா
உம்
கொஞ்சம் கொஞ்சம் மெது மெதுவா போயிட்டு போயிட்டோ அந்த எடத்துக்கு அந்த எடத்துக்கு போயிட்டோம் இன்னும் செம க்ரௌடு அங்க
உம்உம்
காலெல்லா ஒரே வளி நின்னு நின்னு டவுட் இல்ல
உம்ம்
அவளும் போயிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு டீப் வரும் போது அது சரி கேப் புக் பண்ணிகலாம்
உம்
அ அவ்வளவு பஸ்ல ரொம்ப இருக்கட்டமா இது பண்ணி நரதுக்கு காரு புக் பண்ணிட்டு கார்ல போயிடலாம்
உம் ம்
டு கார் புக் பண்ணம் காரு ஏறிட்டோம் வந்து வர வழியில காரு திடிர்னு நின்னுடுச்சு பாதி வழியில
உம் ம்
ஏதோ பிரச் பிரச்சனைனால என்ன பிரச்சனைன்னு தெரியலப்ப எல்லா ஹைவே வேற அது மெக்கானிக் கடை கூட நடு வுல எங்கயுமே இல்ல
ஹ்ம் ஹ்ம்
என்ன பண்றதுன்னு தெரில கால் பண்ணா எல்லா லாங்கு வர வரேன்னு ஒன் ஒன் ஹவர் ஆகு அர மணி நேர ஆகும் ஏன்னா நீங்க நடுவுல இருக்கீங்க மாட்டிக் கீங்க அப்படின்னு எல்லாம் சொல்ணு இருந்தாங்க அது அப்புற சரின்ட்டு போற வர வண்டி எல்லா லிஃப்ட் கேட் டோ
உம்
லிஃப்ட் கேட்டுத்தா போயிட்டு அங்க யாரோ தெரிஞ்சவங்கள புடிச்சு அதிகமா காசு கேட்டாங்க நாங்க அவ்ளோ தூர வந்து பண்ணனு அப்படின்றதனால அப்புற வந் து அதெல்லா மு
ஆஹ்ம்
போயிட்டு அப்புற வந்து ஒரு வழியா வந்தோ வந்து வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்த உடனே அந்த தா அப்படிய அது எகுறது அந்த அண்ண மேல மூணு நாள் கழிச்சு பாக்கறதுனால கொலைக்குது வந்து தாவுது ஓடுது அந்த மாரி
உம் உம் உம் உம்
அப்புற செம்ம டையடா இண்ணிக்கலா
ஆஹ்
அது பாத்தீங்கன்னா நாங்க வாங்கினு வந்த பொருளு கேப்லயே வுட்டுருக்கோ டிக்கில வச்சுட்டு அது தெரியாம வந்துட்டு இருக்கோ அதுக்கு அடுத்த நாள் வந்து அவுரு ஃபோன் பண்ணாரு
உம் ம்
பாத்துட்டு அவரே க்ளீன் பண்ணும் போது அடுத்த கஷ்டமர ஏத்தம் போது இந்த மாரி நீங்க கடசி சோ அந்த மாரி லவ்ப் இர்லனா வரு கவரு ஒன்னு இங்க மிஸ் ஆய்ட்ருக்கு அப்டின்ச்சு அப்பறந்தா எங்களுக்கு ஞாபக வருதுன் நாங்க அத கவனிக்கவே இல்லை அவ்ங்க வீட்ல இருக் வெளியூர்லத இதுலா நம்பிட்டு இருக்கோ அப்பறோ அந்த அண்ண வந் அது இல்ல நா வெளிய வண்ட்ருக்க வேற ஒரு விஷயமா கஸ்டமர ஏத்தினு அப்படின்ட்டு நா வர்றதுக்கு டூ டேஸ் ஆவு அப்டின்ட்டாரு சரிங்கண்ண பொறுமையா வாங் அ வந்து நீங் கால் பண்ணுங்க எத் க்கலா இந்தபக்கொ வர மாரி இருந்தா வந்து அப்டியே கூப்ட் சுருங்க இல்ல நாங்களே வந்து வாங்கிக்குறோ நீங்க எங்க சொல்றீங்களோ அப்டின் நானு ட்டு அப்பறொ அவர் வந்து போய் வாங்குன வாங்கிட்டா வாங்குன பொருளை ஒன்னு வந்து வ இது மாரி வாங்கிருந்த ஒரு வெ ஸ்டாச்சு மாரி
ம் ம்
ட்டு ஒடஞ்சிர்ச்சு அது அது வேற அது வாங்கி வேஸ்ட்டுதா அது ஒடஞ்சி வேற போயிருச்சு அப்பறொ என்ன பண்ணங்னா அத அங்கயே தூக்கி போட்டுட்டு
ஹ்ம் ம்
ஆனா போனது ஃபுல்லாமே இது நெகட்டிவாவே நந்துச்சு இன்னான் தெர்ல ரொம்ப இதுவா போய் அதுக்கப்புறோ எங்க போர்துன்னாலு நா கொஞ் சேஃப்டியா தா போறோ நாங்க டைம் எடுத் இன்னென்ன பண்லா அப்டின்னு யோசிச்சி எப்டி போலா எங்க போலா அப்டின்னுட்டு வேற ட்ரிப்புக் போலாம் பொறுமையா மாம்சும் நல்லா அமைஞ்சிச்சு சேரி கெளம்பலலாம் பொறுமையா அ அது இல்லாம ஒரு ஒருத்தர் வீட்டு்ல வேற வரமாட்டே தனாங்க ஒர்க்க இருக்கு வீட்டுல அம்மா அப்பா அனுப்ப மாட் அங்க அப்பா அனுப்பா மாட் அதேயு ஆறு மணிக்கு மேலே வெளிய வர கூடது அதெல்லா சொல்றாங்க பசங்க எட்டு மணி ஏழு மணியனாலே கால் பண்ணிட்றாங்க வீட்டு்ல இருந்து
ஆஹ்
அப்டினெல்லா சொல்றாங்க என்ன பண்றது ப்ரோ
சேரி
என்ன ட்ரிப் போவாம கூட முடியாது ஈவினிங்ல கூட
ஆஹ் ஆமா இல்ல ப்ரோ அவனுங்கல்லா டரிப்புக்கு எல்லா வந்துருவானுங்க பக்கத்துல வெளில போறதுன்னா தா வரமாட்டானுங்க இவங்கள கூட நம்பலாம் ப்ரோ இவனுங்கள கூட நம்பிட்லா அதெல்லா இன்னொருத்த இருக்கறானுங்க வரே வரே வரே வரே வரேன் சொல்லிட்டு கடைசி நேரத்துல வர மாட்டா அதாவது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டே சொல்ற மாட்டானுங்க கடைசி நேரத்துல ஒக்கரா வெச்சு முடிச்சி உட்ருவானுங்க
இதுதா நண்பா அந்த மாதி ஒ எ தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தரு இக்குறாரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவரு அப்டிதா வர வர வரேன்னுவாரு கடசில பாத்தா வரல அப்டின்னு சொல்றுவாரா அது எல்லாருக்குமே கஷ்டௌ தானே ப்ரோ எல்லாருமே வர் நாங்க இப்ப அவுர வீட்டுட்டு விட்டு போறத்துக்கோ முடியாது
உம் உம்
அதனால அவர விட்டுட்டு போனாலும் கஷ்டமா இருக்கும் செரி அவுரும் வர மாட்டேங்குறாரு நாங்க ரெண்டு மூணு டைம் கூப்டு பாத்துட்டோம் பரவால்ல வாங்க வேல முடிச்சுட்டு கூட வாங்க நம்ம போல ஒண்ணாவே
உம்
பின்னாலும் அவரு திரும்ப அதே தான் பண்ண அவர என்ன பண்றதுன்னு தெரில
உம்
இப்ப அவராள தான் கொஞ்சம் ட்ரிப்பு ஸ்பாயிலாவுது கொஞ்சம் தடுக்குது இல்ல நாங்க எங்கன்னா போயிட்டு வந்துரு நாங்கா கூடோ இப்ப அவுரால மட்டுமேந்தான் ட்ரிப்பே ஸ்பாயில் ஆகுது
செரி செரி நம்மளுக்கு அந்த மாரி இருக்கானங்க ஆனா என்ன இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா அவர் அன் எம்ப்லாயி தானே அ ஃபஸ்ட் ஒருத்தர சொன்னீங்களே அவரு அன் எம்ப்ளாயா
இல்ல இல்லங்க ப்ரோ அவரும் ஒர்க் போயிட்டு தான் இருக்காரு
அப்டி அப்டி போய்மா வீட்ல உட்ல
ஆமா ப்ரோ அவங்க வீட்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்
ஓ.. செரிங் செரிங்க ப்ரோ செரிங்க ப்ரோ என்ன சமையல் ப்ரோ
இல்ல ப்ரோ இதுக்கு அப்புறம் தான் போய் செய்யணும்
உம் செரி செரிங்
செரிங்க நம்ம அப்புறம் ஃபரீ அந்த பேசலாம்
உம் ஓகேங்க ப்ரோ
ஓகேப்பா
ஆஹ் செரிங் ப்ரோ பார்ப்போம் அந்த டெக்ஸ்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்ட் ஃப்ரீயா இருந்தா அதுல எடுத்து கால் பண்ணுங்க அ அப்படியே கனெக்ட் பண்ணி பேசுவோம் அங்க எங்க எங்கறந்தும் சேஃப்